ஆ சொல்லுங்கக் ஆ சாப்டோ அக்கா நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டாச்சு இட்லீ நெக்ஸ்ட்டு வந்து வெங்காய சட்னி அங்க
அப்டியா நாங்க இனைக்கீ எங்க பாப்பா வந்து வெளிய போய் சாப்புட்லான் சொன்னா செரீ அதா அதுனால வெளிய போய் சாப்ட்டோ அங்க போனா அ ஆமா அக்கா நேத்தே கூட்டிட்டு போஸ் சொன்னா நேத்து போனா நான்வெஜ் சாப்புட முடியாதுடா நம்ம நாளைக் போலான் சொன்னோ அத ஞாபகோ வச்சுட்டு இன்னைக்கு அ நம்ம போலா வெளிய போய் சாப்டலா ரொம்ப நாளாச்சு அப்டின்னு சொன்னார் அதனால வெளியே போய் சாப்ட்டு வந்தோ அங்க போனா ரொம்போ கூட்டோ அதனால ஒக்காந்து சாப் வருவாரு இங்க வந்து நம்போ நாங்க ரொம் ரொம்ப சிட்டிக்குள்ளல்லா இல்ல கொஞ்சோ வெளிய னால ஒரு மூணு நாளு ஹோட்டல் தா நல்லா இருக்கு அதுவுமே இப்ப நம்போ சிக்கன் மட்டன்ல்லா சாப்றதுந்தா நம்ம சா எந்த கடையில வேணாலு சாப்ட்டுக்கலா கொழந்தைங்களை கூட்டுன்னு போர் னா கொஞ்சோ அ நல்ல ஹோ இது ரெஸ்டாரண்டா கூட்டுன்னு போனு இல்லைங்களா அதனால அ எப்பயுமே இங்க இந்த ஏரியால நம்பர் ஒன் ரெஸ்டாரண்ட் அதுதா நல்லா மூவிங்லயே இருக்கு அங்கதா கூட்டிட் போனோ ஆனா அங்க நேரமாயிடுச்சு அதனால இப்பதா வந்தோ கொஞ்சோ முன்னாடி
ஓகே ஓகே ஓகே பாப்பா பரவால்ல செஸ்ல நல்லா பண்ணிருப்பா போல
ஆ ஆமா அக்கா ஃபஸ்ட் அ இந்த இந்த வாட்டி கொஞ்சோ ஆ நல்லா பண்ணா ரெண்டு ரெண்டு டோர்னமெண்ட்டு நல்லா பண்ணா ரெண்டு நாளுமே இருந்துச்சு எப்பயு வாரத்துக்கு ஒரு மேச்சுதா கூட்டிட்டு போவோ இந்த வாட்டி என்னன்னா ஆ சனிக்கெழமையு இருந்துச்சு ஞாயித்திக்கெழமையு இருந்துச்சு அழுவான்னு பா த்தோ இல்ல அவளு கொஞ்சோ கோஆப்ரேட் பண்ணா இல்ல நம்ம பெரிய பொண்ணு ஆயிட்டோ அப்டின்னு சொல்லிட்டு
ஓகே ஓகே எப்டி இது வந்து நீங்க செஸ் அவளுக்கு வந்து சொல்லி குடுத்தீங்க வீட்ல சொல்லி் குடுத்தா இல்ல ஸ் ஸ்கூல்லயே வந்து அந்த மாரி பண்ணி காம்படிஷன்ல வச்சு அதெல்லா அவ வந்து இது பண்ணாளா
அப்டிலா இல்லக்கா இங்க வந்து நம்ப படிக்குபோதுல்லா வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம அப்பாம்மா எல்லா படிச்சாதா நீ முன்னேறுவே அப்டிலா சொல்லுவாங்க இல்லையா ஆனா இங்க பொறுத்த வரையு இங்க இருக்க பசங்க எல்லா என்னன்னா நெறய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்டின்னா சரிங்களா நாங்க வந்து எல்கேஜி படிக்கு போதே வந்து ஒரு வீட்ல இருந்தோ அது வந்து எங்க ஆ ஃப்ரெண்டு வீடு தா தூரத்து ஃப்ரெண்டு எங்க அம்மாவோட தூரத்து த்து ஃபிரண்டு அவுங்க அங்க இருக்க பசங்கள்லா வந்து பெரிய பிள்ள அஞ்சு ஆ அஞ்சாவது படிக்குதுங்க ஆனாலு சொப்பு சமானு அதுமாரி தா வெளையாடு அதுங்க கேட்டா வந்து எந்த கிளாஸ்கோ சேக் து இல்ல அவுங்க வந்து கல்யாணொ பண்ணி கல்யாணொ பண்ணிட்டு போற பசங்களுக்கு எதுக் அந்த கிளாஸ்லா நாங்க வந்து பையன சேத்தே அ வீணாக்கிட்டோ
உம்
ஆ அதெல்லா ஒன்னு சோறு போடாது அவுங்க வந்து அந்த மென்டாலிட்டில இருக்காங்க அப்றொ யோசிச்சு பாத்தோ நம்ம இங்க இருந்தா நம்ம பொண்ணூ வந்து இதுயிடுவா அப்டின்ட்டு நாங்களே வந்து என்ன பண்ணுவோ அப்பதான எல் கே ஜில எங்களுக்கு புதுசு அவளுக் கூ புதுசு அதனால நா என்ன பண்ணுவே ஒரு அவுங்க வந்து எழுதி போடுவாங்க ஒரு ஒரு வார்த்துக்கு அ ஒரு ஒரு வார்த்துக்கு இந்த இந்த காம்படிஷன் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நா வந்து எல்லாத்துலயு பார்ட்டிஸ்பேட் பண்ண வைப்பே அதுக்கே வந்து அவுங்க வந்து சொல்லுவாங்க இப்டில்லா நீ பண்ணிட்டு இருந்தன்னா ஒன்னால முடியாதப்ப கூட அவுங்க பண்ணியாவுணு சொல்லுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்ப நா பிரெக்னன்டா வேற இருந்ததுனால அவுங்கலா வந்து என்ன திட்டுவாங்க இப்டில்லா பண்ணாத இவ்ளோ ரிஸ்க எடுக்காத அப்டிலா சொல்ட்டு அப்றொ வந்து கொஞ்சோ எங்களுக்கு அதுகஷ்டமா இருந்துச்சு அந்த சரவுண்டிங்லிருந்து கொஞ்சொ நம்ம வெளியே வரலா அப்டின்னு சொல்லிட்டு ஈடு கட்டுடனு இருக்க ஒரு எடத்த பாத்தோ அங்க என்னன்னா இங்க இருக்க பசங்க எல்லாமே வந்து பரதநாட்டியொ போறாங்க டான்ஸு போறாங்க கேரம் போறாங்க பேட்மிட்டன் போறாங்க எல்லா என்னென்னமோ போறாங்க ட்ராயிங் கிளாஸ் கூட போறாங்க அப்றொ வந்து ம் எங்க வீட்டுக்கருக்கிட்ட சொன்ன பாரு எல்லாரு என்ன அவளூ சேத்து விட சொல்றா அப்டின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தா ஏ கூட சண்ட போட்னுர்க்கா இல்ல தம்பி கூட தம்பி இப்பதா குட்டியா இருக்கா இல்லேங்ளா அவ அவ குட்டி குட்டியா இருந்தா அவளுக்கு வந்து ரொம்ப தனியா ஃபீல் பண்ற ஏனா ரொம்ப கேப் வேர இல்லங்களா நாங்க அதனால தனியாக ஃபீல் பண்ற மாரி இருக்காவ அப்டின்னு சொல்லி அப்பறந் தா ஒரு சின்ன அகாடமில போய் சேத்து விட்டோ வீட்ல அவுங்க அப்பாக்கு இன்ட்ரெஸ்ட் அப்ப எனக்குமே விளயாட தெரியாது நிஜமா
ம்
அப்பறொ மூணு பேரூ சேந்து விளயாடவொ ஒக்காந்து அவ கத்துக்க போது நானு சேந்து கத்துப்ப கிளாஸ்ல என்னென்ன சொல்லி தராங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு யு கே ஜி பாதிலருந்து அதே மாரி இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு அப்பறொ வந்து பாத்தா நாங்க வந்து ஆக்சுவலா இது இவ்ளோ பெருசா இருக்குன்லா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல போக போக பாத்தா அது இவ்வளவு ரொம்ப
அவளுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சி ஆ
கே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்பற வந்து அந்த அக்கட ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த அகாடமில ஆ போதுமான நாலேஜ் அவ்ளால எடுத்துக்க முடில
ம் ம் ம்
ம் ஆ அது வந்து அவ சொல்லவே இல்ல எங்களுக்கு ஒரு அஞ்சு மாச வரக்கு கொஞ்சொ நல்லா கத்துக்ணு ஆனா நாங்க சும்மா சொல்ல கூடாது பேசிக்கல்லா நல்லா அ சொல்லி் கொடுத்தாங்க அங்க ஆ இதா இதா அப்டின்னல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறோ வந்து நாங்களுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல விளயாண்ணா விளையாட்டு அப்டின்னு தான் ஏன்னா எங்களுக்கு கொம் அத பத்தி அவ்ளோவா தெரியாது இல்லேங்களா
ம் ம்
அப்புற ஒரு டோர்னமெண்ட் கூட்டுனு போனு ஃபஸ்ட் அவங்களு சொன்னாங்க கூட்டிட்டு போங்க அப்பதான தெரியாதுன்டோ கூட்டிட்டு போனா அதுல வந்து நாள் புல்லா இருக்கணுமா எங்களுக்கு அதுசு அவங்களாச்சு சொல்லணு டோர்னு டோர்னுமெண்ட்ல அங்கேயு சொல்லலா அட்லீஸ்ட் அந்த மாஸ்டார்ரச்சுச் எங்களுக்கு சொல்லி அனுப்பணு அவுங்களு சொல்லல போனு நா போல அவுங்க அப்பாவு பொண்ணு போனாங்க போயிட்டு முதல் ரவுண்டே வந்து வின் பண்ணிட்டா ஆனா அவளுக்கு சொல்ல தெரியல ஆ ஆன்லைன் இல்லப்பா ந தோத்துட்டே ஏதோ இல்லீகள்ன்னு சொல்றாங்க எனக்கு புரியுல அப்டீலா சொன்னாளா ஆ நா தோத்துட்டே அப்டீன்னு சொல்லிட்டு வெளியே அழுதுவே வந்திரு க்கா அவுங்க அப்பா அய்யுய்யோ புள்ள வந்து மனச ஒடிச்சு போயிட கூடாதுன்னு சொல்லி ட்டு நேரா பக்கத்துல ஒரு மால் இருன்ச்சு ரெண்டும் படத்துக்கு போயிச்சுங்க
ஆ
படத்துக்கு போயிட்டாங்களா அப்புறோ மாஸ் ஃபோன் பண்றாரு பாத்தா ஆ அ ரிசல்ட் அப்டிடேட் ஆயிட்ருக்கு ஆ அவ வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வின் பன்ருக்கா அதுக்கு சொல்ல தெர்ல இருக்கு அப்போ யு கே ஜி தானே படிச்சிருந்தா அவ்ளோ சொல்ல தெரியாது அப்புறோ கேக்குறாரு எங்க இருக்கீங்க ரெண்டாவது ரெண்டாவது ரவுண்ட் பேனிங் போட்டாங்க எங்க இருக்கீங்க சார் இல்ல நாங்க மெட்ரோ புடிச்சுட்டு மார்த்தா ன்டோ வன்டோ எங்குளுக்கு தெரியாது ரெண்டாவது ரவுண்ட்லா இருக்கோ சொல்லிட்டு சிரிக்கிறதா அழுவர்தா ஒன்னு இல்ல அப்புறோ வந்து செரி போனா போது லைஃப் அது வந்து அஞ்சு ரவுண்டு கிட்ட இருக் கோ சொல்லல சம் சிலவாட்டி பசங்குளுக்கு ஏத்த மாரி நறையா பசங்க வந்தா ஏறி ரவுண்டு கிட்ட இருக்கோ அது மாரி இருக்குமா அது கெடையாது ஆமா ஆமா ஷாட்லஸ்ட் பண்ற மாரி அது மாரி இருக்கோ அது மாரிதா ஃபஸ்ட்டு போச்சு அப்புறோ கொஞ்சோ கொஞ்சமா நறைய ஆ ஒரு ஓரு டோர்னமெண்ட்டா கூட்டி போய் ப கப்பு ஆச காட்னோ ஃபஸ்ட்டு அதுக்கப் அப்புறோ வந்து நாங்களா வீட்டுக்குள்ள இது இது அப்புறோ ஆ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த அகாடமி செட் ஆவலன்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைன்ல போறாங்க ஆன்லைன்ல கொஞ்சோ அந்த அந்த உங்க ஊருக்காரு தா அவரு அவரு நல்லா செட்டாயிட்டாரு அவருக்கு ரொம்ப புடிச்சு போயிடுச்சு அவள அவுளுக்கோ புடிச்சு போச்சு அதனால வந்து அவரு கா காலேஜ் தா படிக்கிறாரு போல ஆனா நல்ல பிளேயரு போல அவரு ஆ ஆறு பேரு இருக்காங்கங்க அவுங்க கிளாஸ்ல ஆனா ரொம்போ கேர் எடுத்து சொல்வாங்க இது இதுனு சொல்லிட்டு ஆமா
ஒன்னு பசங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டு இருந்துச்சுன்னா அவுங்க அதுலயே பண்ணாவே கொஞ்சோ நல்லாமே இது பண்ணிறலா அதனாலதா இப்ப நறீய பக்கோ இப்ப எங்க இதுலயே பாத்தோன்னா அண்ணி பாப்பா பாரு ஆல்ரெடி இருந்த பிளேஸ்ல வந்து கித்தார் பண்ணுவா ம் ம் நறையாவே செரி கீபோர்டு பண்ணுவா அ மியூசிக் கிளாஸ் போயிட்ருக்கா அது போக டான்ஸ் கிளாஸு போயிட்ருந்தா வெஸ்டர்னு போயிட்ருந்தா அப்புறோ பரதநாட்டியமு கொஞ்சோ ஈடுபடுந்துச்சு இங்க வந்து ப அவங்க இங்க வீட்டாண்ட வந்ததுக்கப்புறோ பரதநாட்டியத்துல ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட்டு அதுலயுமே நறை யா அரங்கேற்றதுக்கு போறது வெடி வெடி எல்லா பண்றா அதுலயு ஒரு அஞ்சாறு அரங்கேற்றோ
மானுக்குறதுல்ல
எல்லா பண்ணுதுங்க இன்ட்ரெஸ் டோட நார்மலா வந்து நைட்டாச்சா பகலாச்சா தூங்கலா அப்டீன்னுதா தோணோ
இல்ல நம்மல்லாம் வேஸ்ட்டக்கா இப்ப இருக்க பசங்க வந்து இத பண்லா இவளே வந்து என்ன பண்வா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இப்டியாச்சுனா என்ன ஏ எப்பப்த்தாலு செஸ் செஸ் சொல்றீங்க என்ன விட்டுருங்க நம்ம ஒரு ஸ்டேஜ் வரையு அவளோட இன்ட்ரெஸ்ட் வந்து போதுமானதா இரு க்குகா ஒரு ஸ்டேஜ்க்கு அப் றம் அவன் நெக்ஸ்ட் லெவல் போணுனா நம்ம வந்து கொஞ்ச உக்காரணு அவன் கூட உக்காந்து படிக்க வெக்கிற மாறி ஆமா டைம் ஸ்பெண்ட் பண்ணு கொஞ்ச கம்பல் பண்ணு கொஞ்ச ப்ராக்டிஸ் பண்ணுடா அப்பதா உன்னால நெக்ஸ்ட் லெவல் போமுடியு அவளுக்கு ஆச இருக்கு ஆம்மா அங்க வெளியே விளாட வெப்போ இத்தனைக்கு நாங்க நெறைய வீட்ல படிக்கல்லா கூட வெக்க மாட்டோங்க்கா ஸ்கூல்ல படிக்கிறதே அவளுக்கு போதுமானதா இருக்கு அத வெச்சு எக்ஸாம் டைம்ல மட்டு கொஞ்ச படிச்சுப்போ இருந்தாலுமே அந்த பஸ்ட் ரெண்டு ரேங்க்குல்ல வந்துருவான் ஆ அது வந்து அது அவுங்க டீச்சர்ஸ்க்கு தா ரொம்ப தா இது சொல்ணு தேங்க் பண்னு ஆமா அவுங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க
ஏ அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக் அதுக்கப்பறமே அவுங்க கான்சன்ட்ரேட் இருக்கறப்ப என்ன இருந்தாலு சீக்கிர கத்துக்வாங்க இன்னொன்னு அந்த ஒரு அஞ்சு பத்து வயசுக்குள்ள அஞ் அஞ்சு வயசுக்குள்ள நல்லா நாம ஏதோ ஒண்ணு ட்ரெயின் பண்ணிட்டோனு வெய்யே அதுக்கப்றோ வந்து ங்க அந்த அதுலயே அப்டியே அவங்க வந்து வந்து அப்டியே சூப்பரா கத்துக்வாங்க எல்லாமே கத்துக்வாங்க உம் இன்ன நானு வந்து யோசி யோச்சிட் இருக்கே செரி பஸ்ட் ஸ்கூலு போட்டு ஸ்கூல்லயு நெறைய ஆப்ஷன் வெச்சிருக்காங்க ஹ ஸ்கேட்டிங்க செஸ் அந்த மாரில்லா
நானா பேசுறே
ஆ ஓகேடா சரி நம்ப பாக்கலா உம் ஓகேடா பாய் பாய்